ஹலோ
ஆ கேக்குதா
ஆம் கேக்குது என்ன பண்றீங்க
என்ன பண்றீங்க சும்மாதா நீங்க
நானு சும்மாதா இருக்க சாப்ட்டாச்சா
இல்ல மதியந்தா சாப்டணு
ஓ செரி செ
நீங்க சாப்டிங்ளா
நானா ஆஹா இல்ல இப்பதா தூங்கி எந்திர்ச்சே
அப்பிடியா என்ன சாப்பாடு
தெரில என்ன சாப்பாட்னு போய் பாக்குனு
ஒர்க் போலயா இன்னிக்கி
இன்னைக் போல நா இன்னைக்கி மூன்றைக்கு தா தூங்ன
ம்
ஒரு மூவி பாத்தறந்தமா சூப்பரான்ச்சு லிங் லிங்கானு வரு அது வந்து நா திருநெல்வேலில வந்து ஒரு உண்மை கதைய முப்பது வர்ஷத்துக் முன்னாடி
ஆ நா பாத்துட்ட பாத்துட்டே அந்த இவ கதிர் தானே சீசன் ஒன்னு இப்போ வந்திருக்கு வெப்சீரிஸ் மாரிதான இருக்கு
ஆமா வெப்சீரிஸ் மாரி நெக்ஸ்ட் டே புடுவாங்க எல்லாமே முடிஞ்சே
ஆமா முடிஞ்சுச்சு இது சீசன் ஒன்னு தான வந்திருக்கு சீசன் டூ எப்ப எடுக்கான் தெர்லல்ல
ஓ அப்படியா
எபிசோடு இருக்குல்ல
ஆமா இது ஒன்னுத நீங்க ஃபுல்லா பாத்துடீங்ளா
ம் ஃபுல்ல பாத்துட்டே
ஆ உங்ளுக்கு எப்டி தெரியு அது
இதுல நா எங்க வீட்ல வைஃபை இருக்கு நா டி வி லே கனெட் பண்ணி பாத்துருவே
ஜியோ ஹாட் ஸ்டார்லயா பாப்பீங்க
ஜியோ ஹாட்ஸ்டார் இல்ல இசைமேனி
ஓ அதுல பாத்தீங்ளா
ம் ஜியோ ஹாட் ஸ்டார்லயு வந்திருக்கா
ஆமா
சேரி சேரி லிங்க கதிர் தான
ஆமா அவ லாஸ்ட்ல போலீஸ் ஆவுனுன் நெனைப்பா
ஆமா அது கடைசில ரவுடியாயி இந்த மாரி சுத்திட்ருப்பா ஒயின் சாப்பு இது சரக் குத்துட்ருப்பா
ஆமா
ம்
நல்லாருன்ச்சு செமயா அடேவ் இன்ட்ரெஸ்டா போகுது ஆ நானு செரி இந்த இந்த எபிசோடு பாத்துட் தூங்கிர்லா அப்டின் நெனைக்கும் போது அப்டே லாஸ்ட்ல வைக்கம் போது ஒரு டுவிஸ்ட் வச்சு முடிச்சர்ரானுக கே அத இன்னொன்னு பாப்போ இது இன்னா இதுக் மேல இருக்கு அது என்ன பாக்க பாக்க அப்டி ஃபுல்லா பாத்துட்டே இப்போ த்ரீ ஓ கிளாக் ஆய் போச் சதுங்கு
நா போன வாரமே பாத்துட்டே
ஆ ஆனா நல்லா இருந்துச்சு சொத்தா ஒரு மாரி சின்சியரா போரே அடிக்கல எங்கயுமே
ம் ம்
மத்தனா படனா கூட போர் அடிக்கு
அது எதுமே கட் பண்ணாம அப்டியே ஃபுல்லா போட்ருந்தாங்க பாத்தீங்களா
ஆமா
இது தாங்க இல்ல இங்க தானே எடுத்துருக் கா எ பக்கத்துலதா எங்க ஊருக்கு பக்கத்துலதா எடுத்துருக்காங்க மூவி
ஆ
ம்
ஆ ஹீரோயினுக்கு சம்ம இது
கா ஹீரோயிணி ம்
ஆ இல்ல திருவுக்கு திரு கு நல்ல ஆக்டிங்கு இந்த மாதிரி தா அவனுக்கு வரு ஆக்டிங்கு
திருனா யாரு
திருனா உ ஃப்ரெண்டு
ஆமா ஆமா அந்த
திருவோட ஃப்ரெண்ட் அவ
லிங்கோட ஃப்ரெண்ட்டு அந்த வக்கீலோட அண்ண சரி தம்பி தம்பி ஆ தம்பி ம் கடைசில அவ தா அவனுக்கு எதிரியாவே இருக்கா
ஆமா
ம்
அதோட முடிச்சுருவானுங்க
அவ கடைசியா அவ ஜெயில்ல இருப்பா இவ அவ அண்ணன கொன்றுவா வக்கீல அவ அம்மா போயி எ நீ புள்ளேயா இருந்தனா நீயோ அவன் தல எனக்கு வேணு அப்டின்னு சொல்லி கேப் பா அதோடு முடிச்சிட்டாங்கள
ஆமா அதுக்கப்ற வெயிட்டிங்ல இருக்கு எப்போ வருந்ட்டு
ஆமா இனிமே எப்டியோ அடுத்த வருஷ தா ஆகு ஒரு சீசன் ஒன்னே இவ்வளோ பெருசா இருக்கு
ஒரு வருஷ ஆகுமா
அடுத்த வருஷொ ஆயிடு
முப்பது நாள் முப்பது நாள் முப்பது நாள் விட்ருவே நாங்க
யார் சொன்னா
அதுல போட்டுறுன்ச்ச கீழ
அப்டியா நா என பாக்லையே அது
ஜூலை டுவெண்ட்டி நைன் நெனைக்கிறே
அடுத்த சீசன் வந்துடுமா அப்போ
ஆமா ஜூன் டுவெண்டிை நைன்னு ரிலீஸ் பண்ணாங்க இப்ப ஜூலை டுவெண்டி நைன் இது அப்டின்னு கீழே போட்ருந்தாங்க அந்த இதுல சீரிஸ் முடியும்போது லாஸ்ட்ல ம்
நீங்க மட்டு தனியா பாத்தீங்களா
ஆமா
சேரி செரி எதுல பாத்தீங்க ஃபோன்லையா சேரி செரி
நெட்டு் அதுவர கெடைக்குதா என்ன வைஃபை இருக்கா உ வீட்ல
இல்ல இல்ல ஃபைவ் ஜி தானே அன்லிமிடட் தான
சேரி சேரி
ஆ
ம்
ஆனா அது ஒரு உண்மையான ஒரு ஊரு திருநெவேலில நடந்திருக்கு அதா இது
ஆமா
ஆமா அப்ப முப்பது வருசத்துக்கு முன்னாடி
போயிர்க்கீங்ளா ஒரு காதல் ஜோடி
ஆமாம்மா பாத்தே பாத்தே மயிலாடுதுறையிலே எங்கயோ மார்த்தாண்டம்மா எதோ ஒரு ஊரு
ஆமா
அதெல்லா பாவ
ஆமா
ஆனா இந்த இதுலயு அப்டி இருக்காங்க
ம்
அதெல்லா அப்டிதா
ஆமா
எதுவு மாத்தலா முடியாது எல்லா மென்டலா இருக்கானுங்க போல அறிவே இருக்காது யார்
சேரி இன்னைக்கு எங்கயு வெளிய போலையா
இன்னைக்கு எங்கயு வெளிய போல போகணு பிளான் எதாச்சு ரெடி பண்ணணு
ம்
தேடுது போய்ட்டு
ம்
ஃபேர் கட் பண்லான்ட்ருந்த இன்னைக்கு வந்து ஃப்ரை டே பண்ணக்கூடாதா
ஆமா
ம் அதனால நாளைக்கு தா ஹேர்
சேரி சேரிங்
நீங்க ஹேர் கட் பண்ண மாட்டீங்ளா
ஆ ஹ நா கட் பண்ண
ஆ ஆ
நாங்க எதுக்கு ஹேர்கட் இப்ப கட் பண்ணணு நாங்க வளக்கதா செய்றோ
இல்ல இந்த இப்பலா வெட் கட் பண்ணி அந்த டிசைன் ஆ அது சொல்றே லைட்டா வெட்டி
எங்க வீட்ல அலோ கெடையாது
ஆ அதுக் கூட அலோ கெடையாதா